ஹலோ
அ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நாங்க இன்னைக்கு வந்து கறி கொழம்பு வச்சோம் ஆ சிக்கன் கொழம்பு வச்சோம் ஆ நல்லா வந்தது ஒரு பாக்கெட்டு பிஸ்கைட்டு
ம் ம் யாருங்க செஞ்சா நீங்க செஞ்சீங்ளா
ஆ நா செய்ய ட்ரை பண்ணங்க நா எப்டி செஞ்சேன் கணவர் சொல்றார் அப்றமா நீங்க
ம் சொல்லுங்க சொல்லுங்க ஆ நா ட்ரை பண்றேங்க நீங்க சொல்லுங்க நீங்க எப்டி செஞ்சீங்கன்னு
ஆ என்னன்னா மிக்சி ஜார எத்துக்கோங்க அதுல வந்து மெளகு இருக்குல்ல ஒரு இருவது மெளகு போட்டுக்கோங்க அப்றம் காஞ்ச மெளகா ஒரு நாலு இல்லனா அஞ்சி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஆ கொஞ்சம் எடுத்துக்கோங்க கையளவு சேத்துக்கோங்க அப்றம் வந்து தக்காளி ஒன்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா வந்து ஆ கூட வந்து என்னன்னா அந்த மசாலா இருக்குல்ல சிக்கன் மசாலா இருக்குல அது கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி தனியா பூண்டு ஆ பூண்டு தனியா கொஞ்சோ போட்டுக்கோங்க போட்டுட்டு
ம்
தேங்கா தேங்கா ஒரு கை புடி எடுத்துக்கோங்க அத போட்டு நல்லா வந்து மிக்சில போட்டு நல்லா அரச்சிக்குனு கோர்சா நல்லா வந்து தண்ணி இல்லாம அரச்சிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு தக்காளி அதெல்லாமே தண்ணி தான
ம் ம் எப்டிங்க இப்ப எல்லாமே ஒன்னா ஒரே ஜார்லயே போட்டு அரைக்கணுமா இல்ல தனி தனி
ஒடியமா ஒடே இதுதா அரச்சிடுங்க
மெளகு காஞ்சமொளகா தேங்கா இஞ் சி பூண்டு எல்லாமே ஒன்னாவே வா ஆ சொல்லு
சொல்ல தேங்க்ஸ்ஸோ தண்ணி இல்லாம நீங்க நல்லாவே எல்லாத்தையுமே அப்டியே போட்டு நீங்க அரச்சிடுங்க அரச்சிட்டு ஒன்னொன்னா எத்து அரச்சு வச்சுட்டு கடாயில வந்து எண்ணெ ஊத்தி ஆ அப்பற வந்து சின்ன வெங்காயம் அது போட்டுக்காங்க அடுத்து உங்க அளவுக்கு போட்டுக்கங்க என்ன செய்ய போறேன்னா அத போட்டுட்டு தக்காளி கொஞ்சோ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்றோ இந்த ம ஆ சிக்கன் போட்ருங்க சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்ற இந்த மசாலால்லா இருக்குல அதெல்லா நல்லா போட் ட்டுட்டு வெச்சு வச்சு கொழம்பு மாரி வரும் அப்டின்னா அப்டின்னா நீங்க வந்து வந்து கொழம்பு நல்லா கொதிக்க விட்டுடுங்க அந்த மாரி கொதிக்க வச்சி சாப் டுங்க நல்லா இருக்கும் இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து நல்லா செய்வன் சொல்லிட்டு சொன்னங்கன்னா
பரவால்லங்க இந்த மாரி நான் இப்பதாங்க புதுசா கேள்விப்பட்றேன் நாங்க
ஆமா இது வந்து நம்ம செய்யிற மாரி இல்ல ஆ செய்வாங்கள்ல அந்த
வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆவுர மாரி இருக்குங்க ஸ்லோவா ஏதோ கேக்குற மாரி இருக் ஆ இப்போ கேக்குது நல்லா
ஆமா என் ஃப்ரெண்ட்டு செஞ்சாங்க இது அவங்க வந்து அது அவங்க என்ன சொன்னாங்க அததா நா உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டே
ம் சரி சரிங்க நீங்க சொல்றது பாத்தா கொஞ்ச எளிமையாவு இருக்கு வேலையு கொஞ்சோ எ சீக்கரமா முடியிற மாரிதாங்க இருக்கு நாங்க தனித்தனியா செய்வோ அது கொஞ்ச கஷ்டமா தாங்க இருக்கு இந்த மாரி ஒரு டைம் நானும் செஞ்சு பாக்குறங்க எப்டி இருக் து நீங்க செஞ்சிது நல்லா டேஸ்ட்டா இருந்ததா
ஆ நல்லா இருந்ததுங்க நம்ப வந்து இங்க எப்பமே வந்து செய்யறோ
ம்
போட்டா அந்த மாரி இருக்கு
ம் ம் சரி சரிங்க
நீங்க எப்டி செய்வீங்க நீங்க பிரியாணிலா செய்வீங்ளா
பிரியாணி எல்லா இதுவெரிக்கு நான் செஞ்சது இல்லங்க ஒரு டைம் மட்டு செஞ்சிர்க்கே ட்ரை பண்ணது அப்போ வந்து கொஞ்ச அது வந்து பாஸ்மதி ரைஸ்ஸுன்னால கொஞ்ச தண்ணி முன்ன பின்ன இருந்தது எப்பமே ஒன் பாஸ்மதி ரைஸ்னா ஆ ஒன்னுக்கு ஒன்ற வெப்போ நா இதே அவ்ளோ தா வெச்ச ஆனா இது வந்து கொஞ்ச அரிசின்றதுனால பத்தலையா என்னன்னு தெரில அதுக்கப்றோ திரும்ப நான் கொஞ்சம் நல்லா டம்ப் போட்டே அப்பறோ வெந்துச்சுங்க ஓகேவா தா
கண்டிப்பாங்க இதுவு முக் க்கியோ தா அந்த தண்ணி பதோம்
ம்
நீங்க என்ன சமைப்பீங்க நல்லா உங்க வீட்ல இருக்குறவங்க வச்ச நீங்க சமைக்கிறது எது ரொம்ப புடிக்கும்
நல்லா என்ன சமைப்பே எல்லாமே சுமாராதாங்க செய்வ ஒரு நாள்க்கு ஒண்ணு நல்லா செய்வங்க அடுத்த நாள் அத செஞ்சுனானா கொஞ்ச இதுவாதாங்க இருக்கு ஏன்னா எல்லாருமே எல்லானாலு நல்லாவே செய்ய முடியாது இல்லங்க எல்லா நாளு நம்ம இது செஞ்சாக்கா ஆ ஏன்னா ஒவ்வொரு நாளு நம்ப அளவு மாறும் ஒ நாளைக்கி ஆஃப் கே ஜி செய்யு ஒரு நாளைக்கு ஒன் கே ஜி அந்த மாதிரி மாறி மாறி செய்வோமா அது கொஞ்ச அளவு வந்து முன்னப் பின்ன மாறு ஆ சிக்கன் கொழம்பல்லா நல்லாதாங்க செய்வே ஆனா நீங்க சொன்ன மாரி எல்லா பெருசு இந்த மாரி எல்லா செய்மாட்ட நா நார்முலா ஸ் சிம்பிளா தாங்க செய்வே
எப்போமே வந்து நம்ப கார கொழம்பு அ சிக்கன் கொழம்பு அந்த மாரிலா வெக்கும்போதை சின்ன வெங்காயம் போட்டீங்க அப்டின்னா ருசியே வேற மாதிரி
ஆமாங்க ஆமாங்க எது செஞ்சா பிரியாணி கூட சின்ன வெங்காய நம்ம வந்து கொஞ்ச அரைச்சு போட்டோம்மன்னா நல்லார் டேஸ்ட்டா தாங்க இருக்கும்
ஏன்னா இதுல காரோ இருக்கும் ஆமா அதனால கொஞ்ச நல்லா இருக்கும் நமக்கு சாப்புட்றதுக்குனே உடலுக்குமே வந்து அது கொஞ்ச ஆரோ கேட்ட குடுத்ததுனால நம்ம அது எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுதா
ஆமா ஆமா அங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தானுங்க சொல்லுவாங்க பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காய தாங்க நல்லதுதானு சொல்லுவோ நாங்களுமே சேத்துப்போ சின்ன வெங்காய அதிகமா தா சேத்துப்போ கம்பல்சரி சாம்பாரு காரக்கொழம்பு அந்த மாரிலா சேத்துப்பே இந்த மாரி சிக்கன் கொழம்பு மட்டன்னு அந்த மாரினா அரச்சிப்புங்க சுக்கா எல்லா செய்வோ மட்டன் சுக்கா செஞ்சிருக்கே ஒரு ரெண்டு டைம்மு அதுக்கு வந்து கம் ஆ அதுக்கு வந்து புல்லா சின்ன வெங்காய மட்டு
இங்க
அது என்ன பண்ணுவேண மட்டன்ல வந்து கொஞ்சோ மா மஞ்ச தூளு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லா போட்டு நல்லா விசில் விட்ருவாங்க ஒரு ஆறு ஏழு விசில விட்ருவே நம்ம எல ஆட்டு கறியா இருந்துச்சுனா நா சீக்கிரமாவே வெந்துடு நம்ம கொஞ்ச பாத்து போடணு இல்லேன்னா அது கொலைஞ்சிடுங்க அதே கொஞ்சோ பெரிய மு த்துல கொஞ்சோ பெரிய ஆடா இருந்தா ஒரு ஆறு ஏழு விசல் விட்டு விட்டா நல்லா வெந்துடுங்க அதுக்கப்புற என்ன பண்ணும்னா அது கொஞ்சோ கொஞ்சோ மா இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி சின்ன வெங்காய நெறைய அரிஞ்சிக்கணுங்க சின்ன வெங்காய அதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு தேவையானந்த இந்த கர மசாலா பட்ட கிராம்பு அந்த மாரி எல்லா கடாயில கொஞ்சோ எண்ண ஊத்திகிட்டு இந்த பட்ட கிராம்பு அதுக்கப்புற நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காய சின்ன வெங்காய வதக்கிட்டு ட்டு இஞ்சி பூண்டு வதக்கிட்டு தக்காளியு கொஞ்சமா போட்டு வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு கார எவ்ளோ கார நம்ம அதிகமாக சாப்பிடு கம்மியா சாப்பிடு அந்த மாரி தேவேக்கு ஏப்ப கார போட்டுக்கன்னு நல்லா அந்த மொளகா காட்ட எல்லா போயிட்டுன்னு வேக வச்சிருக்கும்ல மட்டன்னு அத வந்து அப்டியே போடனுங்க தண்ணியோட சேத்து போடனு தண்ணியோட சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டு உப்பு பத்தல்னா பாத்து கொஞ்சமா போடுங்க நம்ம ஃபர்ஸ்ட்லே கரியில போட்டதுனால உப்பு இருக்கு அதனால அத பாத்து போட்டுக்கணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா அக்கா எப்டி சொல்றதுக ஒரு எளிமையான வகையில சொல்லிருக்குகேங்க கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்கேற
உன்னே நல்லா சுருண்டி வந்துங்க அந்த தண்ணி சுருண்டிட்டு உன்னே கொஞ்சமா கடைசிய மிளகு தூள் மட்டு போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அது கலரே வேற மாரி பிளாகக்கா மாறிடுங்க அந்த மாரி செஞ்சா நல்லா இருக்கு நீங்க வேணா செஞ்சு பாருங்க நீங்க எப்னா செஞ்சிருக்கீங்களா
இல்லேங்க வீட்டில வந்து செஞ்சு தருவாங்க அம்மா என்னைக்காச்சு மட்டன்னு அது அப்டியே கொஞ்ச சுட சுட சாப்ட்டா நல்லா இருக்கு அம்மா செஞ்சி கொடுத நானு சாப்டுருகே ஆனா சொன்ன ஆ எங்க அம்மாக்கு வந்து குக்கர்ல போடும்போது வெளியதா வச்சி போடு வாங்க ஆனா ந்து ஆஹ் மஞ்சத்துல் கொஞ்சோ பேஸ்ட்டு கொஞ்சோ போட சொல்லிடிங்களே அத வேன போட்டு முயற்சி பண்ணி பாக்க சொல்றே
சேரி சேரிங்க ஏன்னா அது கொஞ்சோ சுக்கா செய்யறதுனால கொஞ்சோ அதல மஞ்ச தூள் போட்டா கலர் வந்துருங்க அதனால தா
நம்ம விருப்பதா வேணும்னா போட்டுகலா இல்லேன்னா விட்டுலா ம்
போடும் போது என்னய தா போடு சொன்னீங்கன்னு நா மறந்துடே
ஒண்ணுல்லைங்க உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட் கொஞ்சமா மஞ்சதூலுங்க கறி வந்து அதுக் மே நம்ம நல்லா அலசின்னுங்க ஆ மஞ்ச தூளு உப்பு கல்லுப்பு போட்டு நல்லா கழுவினுங்க எப்பமே நம்ம எந்த கறியா இருந்தாலுமே மஞ்சதூள் போட்டு கழுவினு ஏனா அது வந்து பேக் டிரியாலா இருந்தா எதனா அழிஞ்சிடுங்க மஞ்சள் வந்து ஒரு கிருமி இது பண்ணும் இல்லங்க அதனால அத போடணுங்க நீங்க அந்த மாரி லா போட்டு கழுவீங்கிளா
கண்டிபாங்க நாங்க எது வாங்கிட்டு வந்தாலு எப்பமே வந்து பழமா இருந்தாலுமே எதும் வாங்கிட்டு வந்தாலுமே நாங்க என்ன பண்ணணோ அப்டின்னா சுடுத்தண்ணி பழமா இருந்தா கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் பச்ச தண்ணி போட்டு ஆ கிளீன் பண்ணி பிரச்சிறனும் நான்வெஜ்ஜா இருந்தா பச்ச தண்ணிலே வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கிளீன் பண்ணுங்க இப்போ ரெண்டு தடவ நாலும் அலசிட்டு அப்பறந்தா சேட் பண்ணனு ஏனா வந்து அந்த கொழு ஆ கொழுப்புல வந்து அந்த முடிலா அதுல இருந்துச்சி அத நம்ம சாப்ட்டோ அப்டின்னா வந்து லூஸ்மோசன் ஆகும் சொல்றாங்க அதனால வந்து இப்டி பாத்து பொறுமையாதா சுத்தபடுத்தி நாங்க வச்சி வச்சி சாப்டுவோ
சரி செ எப்டி பழமல்லா சுடு தண்ணில அலப்பீங்களா பழம் ஒரு மாரி ஆயிடாதா
இல்ல கொஞ்ச லைட்டா சூடுதா இருக்கும் ரொம்ப சூடு கெடையாது நம்ப குடிக்கிற என்ன என் எப்டி நம்ம குடிக்கிற தண்ணிலே வந்து கொஞ்ச சூடா இருக்க மாறி தான் இருக்கும் ஆப்ட்டு சூடன்னா அதுதா வந்து கேப்பிங்லா இப்ப வச்சிருப்பாங்க நம்ம சும்மா வந்து சும்மா அப்டி நம்ம அலச சாப்பிட வந்து கேப்பிங்லா போகாது சுடு தண்ணில நம் வந்து லைட்டா ரொம்ப இல்ல ஆ லைட்டா அதுதா வந்து சுத்தபடுத்தணு அப்டின்னா அந்த கேண்டுல இது ஏத்தனா இருகுதா ம்ச்சி உடுவாங்க அதனால வந்து ஆட்டு மட்டும் நானு அந்த மாரி
ஓ செரி செரிங்க நா இது வரைக்கும் அந்த மாரி பண்ணதில்ல கேள்விபட்டதும் இல்லங்க நீங்க ஒரு நல்ல தகவல் தாங்க சொல்லி இருக்கீங்க இதுக்கப்பறம் வேணா நானுமே ஆப்பிள் வாங்கிட்டு வந்தா அந்த மாரி பண்றேங் சொல்லுங்க
ஏனா இப்ப வந்து எப்டி சொல்றனா பழுக்க வக்கத்துக்காக என்ன என்னமோ வந்து பண்றாங்கங்க மாங்காயிம் செரி ஆ வாழபழத்திலியு செரி ஒரு நாள் ரெண்டு நாளே பழுத்துரு சொல்லிட்டு வக்கல்ல வப்பாங்க அரிசி ல வப்பாங்க அதெல்லா வந்து ரொம்ப நாளா நல்லா இருக்குமான் சொல்ல முடியாதுல்ல அதனால நம்ப வந்து சுத் தபடுத்தி சாப்பறது அப்டின்றது நம்ம ஒடம்புக்கு அது நல்லது தான ஏனா எங்கங்கயோ கடையிலலா வச்சிட்டு வருவாங்க நம்ப அது எங்க இருந்து வாங்கிட்டு வறாங்க எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க நமக்கு தெரியாது அதனால அத சுத்தமா வச்சி நம்ம சாப்ட்டனா நம்பளுக்கு வந்து நல்லது
ஆமாங்க நீங்க சொல்றது கரெட் தாங்க ஏனா நமக்கு தெரியாதுல்ல அவுங்க எப்டி எந்த மாரி பழுக்க வைக் கறாங்க என்னன் தெரியாதுங்க நீங்க ஒரு நல்ல தகவல் தாங்க சொல்லி இருக்கீங்க நா இது வரைக்கும் பண்ணதில்லங்க நா என்ன நாங்க என்ன பண்ணுவோனா பழம் வாங்கிட்டு வருவோம் வப்போம் அதுக்கப்புறம் நார்மலா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல ஆப்பிள் இருந்த அந்த தோலு எடுத்துட்டு அந்த மாரி சாப்ட்டுருவோ அவ்ளோதாங்க நீங்க இது புதுசா இருக்கு நா இதுக்கப்புறம் ஆ நா இதுக்கப்புறம் அந்த மாரி பண்ணி பாக்கறேங்க
அதே மாரி கொய்யாக்காலா வந்து செடியில இருந்ததுன்னா அப்டே பறிச்சி ஒரு சிலர்ல்லா சாப்டுவாங்க கேட்டா அப்டே கிளீன் பண்ணாம சாப்றீங்களேக்கா அப்டின்னா செடில தானடி இருக்கு என்ன ஆக போது அப்டின்னு சொல்லிட்டு செல்றாங்க ஆனா எனக்கு அப்போ சேரி பரவால்ல நம்ம கையால நம்ம படச்சி சாப்ட்டோ அப்டின்னா அது தப்புகிடையாது ஏன்னா மழ வரும் மழ வந்தாலுமே அது சுத்தப்படுத்தத்துவே பழம் எல்லாம் கூட ஆ நம்ம என்னதா வந்து எந்த தண்ணியில கழுவுனாலும் மழ தண்ணீல கழுவுனதால தான் அது சுத்தம் அதனால செடியிலயே அது ரொம்ப சுத்தமா இருக்குல்ல அதனால ஓ இந்த பக்கத்து கீல ஒரு அக்காக்கு அவுங்க அப்டியே எடுத்து கடிச்சு சாப்டுவாங்க அதலா பார்க்கும் போதுமே நமக்கு வந்து சொல்லுங்க சொல்லுங்க
நானுமே அப்டிதான்ங்க பண்ணுவ ஒரு சில டைம் வந்து கொய்யாக்காப்பரிக்க போனோம்னா நல்லா இருந்துச்சுன்னா அறுத்து அப்டியே தாங்க சாப்பிடுவே நானுமே அந்த மாரி தாங்க பண்ணுவே
ஆனா நா இது வரைக்கும் அந்த மாரி பண்ணதல்ல பரிச்சு எடுத்துட்டு வந்தாலுமே சு பத்து மணிக்கு தா சாப்பிடுவே ஆனா அக்காலா வந்து அப்டியே சாப்பிடலாம்னு ஒன்னும் தப்பு கிடையாது மழ தண்ணிக்கு நம்ம செடிக்கு தண்ணி ஊத்து போது சுத்தபடுத்திட்டு தா சாப்பணும் அது என்ன இருக்கு அதுவும் செக் சுத்தமாதா இருக்கு அப்டினு சொல்லு வாங்
ம் ம் ம் ம் செரி செரிங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சிங்க நம்ம அடுத்த சந்திப்புல சார்
கண்டிப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பேசலாம் மிக்க நன்றி
நன்றிங்க